ஹலோ
தோழி உங்களுக்கு
கேக்குதுங்க தோழி என்ன பண்றீங்க ஹலோ கேக்குதுங்களா தோழி
கேக்குதா தோழி உங்களுக்கு வணக்கம் ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க தோழி ஏ இந்த
என்ன பண்றீங்க தோழி
சும்மா தா பண்றீங்க தோழி நீங்க என்ன
நானு சும்மாதா இருக்கே நானு சும்மாதா இருக்கே தோழி இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் பத்தில்லா நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோழி ஸ்போர்ட்ஸ் இல்லைனாலே எல்லாமே இதுவாயிடு நம்மளுக்கு அப்போதா ஒரு ஆக்டிவிட்டி இருந்தா தா அது ஸ்கூலுங்கள சரி இப்போ கூட நம்ம பண்ணலா இந்த ஏஜ்ல ம் மொபைல் தா வச்சுக்கிறாங்க அதுவு இல்லாமே ஸ்கூல்ல கூட இப்பெல்லா இருக்கது கூட இப்பல்லா எங்க தோழி ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்க படிப்பு படிப்பு படிப்புதா
ம் அந்த மாரி இருக்க கூடாதுங்க ஸ்போர்ட்ஸ்லயே ஸ்போர்ட்ஸ் கோட்டால எவ்ளோ இருக்கு எவ்ளோ சாதிக்கிறாங்க எவ்ளோ லெவல்ல போறாங்க
அதுதா சொல்றே தோழி இப்பல்லா வந்து நெறைய ஸ்கூல்ல வெறு படிப்ப மட்டு சொல்லி தராங்க ஸ்போர்ட்ஸ் வேணான்றாங்க அது டைம் வேஸ்ட் ஆகுதா
அது எங்கதா வேஸ்ட் ஆகுதா அதுதா பிசிக்கலா பிட்டாவு வச்சுக்குது
ம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகு ஆமா தோழி இப்ப நீங்க எல்லாமே எடுத்துக்கங்க ஓடி புடுச்சு விளயாடுனோன்னா மூச்சு வாங்குது பசி எடுக்கு ஓடம்பு வந்து அந்த வெர்வை தண்ணி கொட்ட சொல்ல பசங்களுக்கு நல்லா இதுவா இருக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கு சாப்டுவாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அது எங்க பண்றாங்க இப்ப அதெல்லா இல்ல ஓடி புடிக்க போன் இருக்கா போன குடுங்க உக்காஞ்சுக்கிறோ ரீல்ஸ் பாத்துக்குணு அப்டின்ற மாரிக்கிறாங்க
ஆமா கரெக்ட் தாங்க அந்த காலத்துல எல்லா எப்புடி இருக்கு
ம் ம் உங்களுக்கு எந்த மாரி ஸ்போர்ட்ஸ் புடிக்கு தோழி நீங்க இப்ப கபடி இருக்கு ஆ அப்படியா எனக்கு ரொம்ப புடிக்கு ஆ ஆ
நொண்டிட்டே போய் விளையாடது கபடி வந்து அது மாரி பாதி பாதியா பிரிச்சுக்குவோ அப்ப கசின்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க சோ எல்லாரு மாடியில கோடு போட்டுட்டு ஒவ்வொருத்தரா கபடி கபடின் சொல்லிட்டே போணு அந்த மாதி நல்லா மூச்சு வுடாம சொல்லணு அந்த கோடு இருக்கு பின்னாடி ஒரு கோடு அந்த பார்டர் தாண்டிட்டா அவங்க அவுட்டு அந்த மாதிரிலா சில ரூல்ஸ்லா இருக்கு அதெல்லா வச்சு விளாட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கு தோழி உங்களுக்கு எது பிடிக்கு
எனக்கு கபடி பிடிக்கு தோழி நாங்க என்ன பண்ணுவோன்னா சின்ன வயசு ல அந்த ஒரு படிக்க சொல்லலா நாங்க அந்த மண்ல கோடு போட்டுட்டு இது நடுக்கோடு இது தொடுகோடு அது போனஸ் கூடு அது கடைக்கோடுன் போட்டுட்டு புடிக்க வருவாங்க பசங்க ஆ பிரிச்சுக்கிட்டு பதினோரு பேர் பதினோரு பேர் இருக்கணு கரெக்டா அத பிரிச்சுகினு விளாடுவோ தோழி எங்க பி டி சார் வந்து ரொம்ப அருமையா சொல்லி குடுப்பாரு அத வச்சு நாங்க விளாடிடுவோம் தோழி அத் அத போய் தொடணு ஆ ஆமா ஆமா ஆ அவரு அதுதா சொல்றே தோழி பி டி சாருன்னா கொஞ்சோ அது ஒரு ஆர்வமா இருக் காங்க சொல்லி குடுக்கறதுல பசக்களுக்கு நம்ம அந்த தொடுகோடு தொட்டாதா நம்ம அவுட் இல்ல அது தொடவு வுடவே கூடாது அதுக்க அத வந்து நம்ம அப்டியே புடிக்கணு அவுங்க வரதுக்குள்ளே தொடவுடாத மாதி தடுக்கணு இல்லன்னா அவுங்கள புடிக்கணு எவ்ளோ நல்லா இருக்கு தோழி அது
ம் ரொம்ப நல்லா இருக்குங்க அது என்ன பண்றது அந்த மாரி நல்லா இருக்கு கொக்கோ விளாடுவீங்களா கொக்
ஆ கொக்கோவு புடிக்கு தோழி கொக்கோ கூட ந அருமையான விளையாட்டு தா
ம் நல்லா அப்பல்லா நெறையா பசங்க இருப்பாங்க உக்காந்துட்டு எப்பா குடுத்து அடிக்கடிக்கு இவன புடி அப்டியே அந்த ஆர்வமா இருக்கு கேர்ள் அண்ட் பாய்ஸு கோ ஆடினேஷனா விளாடுவோ அது கர்ள்ஸ் பாய்ஸ் ஸூன் இல்லாம நம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ப அப்டின் சொல்லிட்டு எல்லாரு சேந்து விள்யாடுவோ அந்த இதுவு இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஜெண்டர் வித்யாசோ இருக்காது
ச ஆமா ம் ம் ம் ம் இப்பெல்லா எங்க தோழி அதுல்லா
என்ன பண்றது அந்த மாரி இல்லங்க ஆனா வந்து நம்ம போச்சு அந்த சேத்து விட்ணுங்க நறைய பசங்கள
ச அது தா நம்ப வந்து எங்க தோழி நம்ப வந்து இப்பல்லா நம்ம பசங்களே இப்ப விள்யாடுவாங்களான் தெரில அப்டி இருக்காங்க நம்ம பசங்க
ஆமா ஆனா கொஞ்சோ எந்த அளவுக்கு அவங்க ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்களோ தேவையில்லாத சிந்தனைகள் அவங்களுக்கு வராது அந்த ஸ்போர்ட்ஸ் வெளாடும் போது அந்த தேவயில்லாம பசங்கலா இப்போ இப்போ வந்து எங்க வீட் வீட்டுக்காரர் கூட இப்போ வரைக்குமே அந்த தெரு பசங்களோட போயிட்டு வாலிபால் ஈவினிங் போவாரு விளையாடுவாரு வருவாரு ஆ தடுக்கறதில்ல ஏனா போய்ட்டு வந்தாங்கனா அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு ஒன் அவர் போய்ட்டு வரட்டு என்ன எமர்ஜென்சினா கால் பண்ணுவே மத்தபடி அவர் போய்ட்டு ஒர் டூ ஹார்ஸ் ஒன் ஆர் விளையாடிட்டு வருவாரு கொஞ்சோ எங்கேஜ்
ஆ ஆ ஆமா தோழி அதே மாரி நம்ளுக்கு இருந்தா கொஞ்ச நல்லா இருக்கு தோழி எங்க போறது நம்ப
நம்ப எங்கங்க ரெஸ்ட் கெடைக் கற்தே பெரிய விஷ்யமா இருக்கு எங்க நம்ப விளையாட்றது ஆனா நம்பளு விளையாட்லா எனக் ஷெட்டெல் கார்க் ரொம்ப புடிக்கு அப்ப நா கொஞ்ச விளையாடிட் இருந்தே ஃபர்ஸ்ட்டு பைய இருக்கும் போது ஆ அப்ப அத்த டிவின்ஸ் கூட பட் இப்போதா எனக்கு டைம் கரெக்டா இருக்கு
ஆ செரி செரி தோழி ஏனா நம்ப அதுல பி எதனா ஒரு விளையாட்டு விளையாட்னன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆவுது
இங்க எங்க நம்ம உள்ளயேதா இருக்க வேண்டியதா இருக்கு பார்க் இருந்தா கூட நம்ம இப்போ நகற முடில சின்ன பாப்பாவா இருக்கா அதனால என்னால ந நகற முட்ல கொஞ்ச நேரோ போனாலு அழுவுறானோ அந்த டென்ஷன்லயே நம்ப இருக்க வேண்டியதா இருக்கு அது வீட்லயே இருந்தட்லான் சொல்ட்டு அந்த மாரி ப்ரஷரா இரு
ஓ அப்டியா தோழி அதுவு கொழந்த இருந்துதுனா அது கொஞ்சோ நம்ப பாக்க வேண்டியத்தா சுட்சுவேஷனா இருக்கு உம் ஆமா தோழி என்ன பண்றது நம்ப பண்ணிதா ஆவணு பாத்துதா ஆவணு
ஆமா என்ன பண்ண வந்து வெயிட் குடுத்து கொஞ்சோ அவங் வளரும்போது நம்ப அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்க இன்வால்வ் ஆகு கும்போது நம்பளு கொஞ்சோ அப்ப இன்வால் ஆய்க்கனு
ஆ அவங்களையு இன்வால்வ் பண்ட்டு நம்மளு இன்வால்வ் ஆகணு தோழி அப்பதா வந்து நம்ளுக் கு அவுங்குளுக்கு எந்த ஒரு ப்ரஷரு இருக்காது பசங்களுக்கு ஜாலியா இருக்கு நம்ளு கொஞ்சோ என்கேஜ்டா இருக்
இல் விளாட்ல்லா இல்னா பால் போடு வாலிபால் விளாட்ல்லா அந்த மாத்ரி நம்மளு சொன்னோன்னா அவுங்குளுக் ஒரு என்கேஜ்டா இருக்கு
மாம்மா அப்போ நொண்டிகள்லா விளயாடுவோமே தோழி நொண்டி விளையாட்டு அப்பறமா வந்து அந்த ரைட்டா கொய்டா அந்த மார் தில்லா விளாடுவோமே அதெல்லா அருமையா ஆ கல்லாங்கால்லா விளாடுவோ தோழி அதெல்லா விளாடுவோ அருமையா இருக்கு கல்லு எங்க இருந்தாலு பொறிக்கிட் வந்து அது வெச்சுட்டு கல்ல தூக்கி போட்டு தூக்கி போட்டு டச் ஆவாம எடுக்குணு அது டச் ஆச்சுனா அவுட்டு அத பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஆப்போசிட்டு கஞ்ச க கொஞ்சோ அசஞ்சாலு அசஞ்சிச்சு கல்லு அவுட்டு நீங்க அ ப்டி சொல்வாங்க அதெல்லா நல்லா ஆமா ஆ நீங்க அந்த இது விளாடுவீங்களா பல்லாங்குழி நீங்க விளாடுவீங்களா
பல்லாங்குழிலா விளாடுவே தோ நானு
உம் அ அது நல்லா இருக்கு ஆ அப்ற ஆந்த கோலி குண்டு விளாடிருக்கீங்களா தோழி நீங்க கோலி அடிப்பாங்களே
கோபி என்னத் ஆ விளாடுவ ஆ கோலி விளாடுவ தோழி நா இன்னி வரைக்குமே நா ஏ ஹஸ்பண்டோடு கூடோ விளாடி இருக்கே பா பையனுக்கு வாங்கி குடுத்த ஃபஸ்ட்டு பையனுக்கு கொஞ்சோ
ஆ ஆ
அந்த மாறி விளாடுவாங்க நல்லா இருக்கும் ஜாலியா இருக் கும் அது என்ன பண்றது
அது அருமையா இருக்கும் தோழி அந்த கோலிய அந்த வட்டத்துகுள்ள இருந்து அடிக்கணு நம்ப கரெக்ட்டா அது ஒரு இதுவு கில்லி விளையாடியிருக்கீங்களா நீங்க
எத் தோழி
கில்ல கில்லி அந்த கில்லி அடிப்பாங்களே தோழி
ஆ விளாடிருக்கே தோழி ரொம்ப புடிக்கும் உங்களுக்கு
ஆ எனக்கும் புடிக்கும் தோழி அது ஒரு கட்டையில அத செய்ஞ்சு அது ஒருத்தர் குடுப்பாங்க பசங்கிட்ட சொன்னா செய்ஞ்சு குடுப்பாங்க அப்புறோ அத வெச்சு அடிக்கணு அது ஒரு விளையாட்டு நெறையா அந்த அந்தாக்ஸ்சி அதெல்லா விளாடுவீங்களா அந்த
ஆ அந்தாக்ஸரில்லா ரொம்ப விளையாடுவேங்க நா வந்து காலேஜ் படிக்கிற காலகட்டத்துல கூட விளையாடியிருக்கே ரொம்ப புடிக்
அ ஏன்னா அதெல்லா விளையாட்ணுன்னா நம்ப டைம் போற்தே தெர்ல தோழி அதெல்லா விளாடிட்டு விளாடிட்டு இப்ப சும்மா இருக்கறதுனால ஃபோன பாக்கதுக்கும் புடிக்க மாட்டேன்து நம்மளுக்கு இப்ப ஸ்போர்ட்ஸ் எல்லா பாருங்க நம்ம நிறுத்துன்து ஆ நிறுத்துன்து இருந்துதா மைண்ட் பிரஷ் சர் ஆவுது இதே விளையாடிட்டு இருந்தா ஃப்ரியா இருந்ததுன்னா எந்த கஷ்டமு நம்மளுக்கு தெரியாது
ஆமா ஆமா அந்தாக்ஷரி நாயம் உப்லிங்ஸ் ஓட கூட விளையாடுவே அந்த மாதிரி இருக்கும்
ஆ
போ
ஆ வேற என்ன நீங்க புடிக்கும் தோழி உங்களுக்கு எந்த விளையாட்டு புடிக்கும் வேற எதனா
வேற வந்து எப்டின்னா இந்த மாறி குலுக்கல் சீட்டு விளையாடுவோங்க திருடன் போலீஸ் அந்த மாதிரி சின்ன வயசு சின்ன அது ரொம்ப புடிக்கும் எனக்கு ம் யாரு திருட நா தா போலீஸ்சு மூஞ்ச வச்சு கண்டு அந்த வேஷியலைஸ்
ஆ ஆமா ஆமா தோழி அது அருமையா இருக்கும் அது
க்கவே முடியாது இன்ன வறீ இன்னிக்கு கூட விளையாட சொன்னா ஜாலியா விளையாடிட்டு இருப்பே கலாச்சிக்கிட்டு இந்த மாதிரி எப்பவுமே எனக்கு தா திருடன் வரும் ஆனா என் தம்பி வந்து கண்டுபுடிப்பானா
அ அ
து கண்டுபுடிப்பா
ஆ அதெல்லா நல்லா ஆ அந்த மே மெமரிஸ்லா நல்லா தா இருக்கும் தோழி சின்ன வயசு மெமரிஸ்னாலே அத் தனி ஒரு வரோ தான
அதுலயே வந்து அந்த கலர்ஸ் வச்சி மாத்தி மாத்தி விளையாட்லா இல்ல சூஸ்சு ஆ சாய்சஸ் மாறி அந்த மாதிரி அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறோ நாங்க காட்ஸ் விளாடுவோ காட்ஸ் வந்து மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது செட் செட் டா எடுக்கணு கேனா கே ஐனா ஐ எங்க மூடி வச்சிருக்கு ம் பாத்து அது கரெக்டா மேட்ச் பண்ணி எடுக்கணு அதுல எ சிஸ்டர் என் சிப்லிங் ஒத் தர் தா வந்து ரொம்ப வந்து மெமரி பவர் அதிகோ அவங்கதா ஜெயி ப்பாங்க எப்போமே அவங்கள பீட் பண்ண முடியாது நா ஓரளவுக்கு தா விளாடுவ ஆனா அதுவு இன்ரெஸ்டிங்கா இருக்கும்
ஆ அவ்ளோ திறமசாலியா அவங்க ஏ நீங்க ஒரு முற கூட வின் பண்ண மாட்டீங்களா
வின் பண்ண முடியாது அவ வின் பண்ணவே விட மாட்டா அவதா பாஸ்ன்னு நெனைச்சிட்டு அதே மாதிரியே பண்ணுவான்
ம் ஏ ஆ செரி விடுங்க விடுங்க என்ன பண்றது அப்டி இருக்காங்க உங்க சிஸ்டர் அவளுக்
ஆனா உண்மையாலே அதுதா உண்ம அவளுக்கு தா தெரியு
செரி செரி தோழி நல்லதுஸதா தோழி அவ்ளோ திறமையா இருந்தா செரி தோழி ஆ ஆ ஓக் கே தோழி ஆ பாய் தோழி